ஹலோ என்னங்க பண்றீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக் க்கீங்க சாப்ட்டீங்கல்லா
ஆ நா சாப்டே எப்டி ட்ரிப்பெல்லா ஃப்ரெண்ட்ஸோட போய்ட்டு வந்தீங்களே என்ன கத எ நல்லபடியா முடிஞ்சுதா
துன்னா சொல்ல முடியாது
ஏங்க என்ன விஷ
ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனை தாங்க எங்க வீட்டுல வந்து போகூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இன்னொரு ஒரு பிரண்டு வீட்டு்ல பார்த்தா அவங்க வீட்டு்ல ஃபர்ஸ்ட்டு போனாங்க அப்புறம் எங்க வீட்டு்ல வேணான்னு தெரிஞ்சவுடனே அவங்க வீட்லயும் நீயும் போகூடாது அப்டின்ட்டாங்க
ஐயய்யோ
அதே மாரி இதே மாரே மாத்தி மாத்தி இப்டியேதாங்க போயிட்டு இருந்துச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு
ஆ
அப்புறம் எப்டியோ ரெண்டு பேர் வீட்லயும் சம்மதிச்சு அப்புறம் இங்கிருந்து ஒரு ஊருக்கு போயிட்டு அங்க இருந்து பஸ்ஸ புடிச்சு போனோங்க
சொன்னீங்களே எங்கிட்
இல்லங்க எ ட்ரெயின் டிக்கெட் வந்து ரெண்டு
ஆ ஓ செரிங்க செரிங்க பஸ் டிரவல்லாம் ஒத்துக்காதேங்க எல்லாருக்கும்
ஒரு சிலவங்க வாந்தி எடுத்துட்டு தாங்க வந்தாங்க என்னங்க பண்ண முடியுது அதுக்காக தாங்க நாங்க ட்ரெயின் புக் பண்ணமே கடைசியில இந்த ட்ரெயின் காரேன் என்ன நினைச்சான்னு தெரியல கேன்சல் பண்ணி விட்டாங்க ட்ரெயின் டிக்கெட்ட புல்லா
ஓ செரிங்க செரிங்க அப்புறம் அங்க போய் எப்டிங்க என்ஜாய் பண்ணீங்க
அங்க போய் எல்லாமே சூப்பரா இருந்துச்சுங்க ரைடெல்லாம் எல்லாமே எல்லாரும் போய்ட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோங்க இந்த வாட்டர் ரைடுக்கு வந்தோங்க அங்க ஃபுட்டெல்லாம் அவ்வளோ எக்ஸ்பென்சிவா இருக்குங்க காசெல்லாம்
ஓ ஆமாங்க தீ பார்க்குனாலே அதிகம் தான் அப்டின்னு கேள்விப்பட்டேன்
ஆம்மாங்க ரொம்ப அதிகமா இருக்குங்க
ஓ செரிங்க எப்படிங்க அப்புற எல்லாமே பசங்களா போயிருப்பீங்க எப்படி உங்களுக்கு உணவெல்லாம் பத்துச்சா
என்னங்க ஒரு பிரியாணியே முன்னூத்தி சில்றங்க முன்னூத்தி இருவது ரூபாங்க ஒரு பிரியாணி
அய்யோய்யோ இது என்னங்க கொல்ல வேலையா இருக்கு
ஆமாங்க இப்படி தாங்க இருந்துச்சு நாங்க மூணு வாங்கிட்டு நாங்க அப்டியே எட்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டோங்க
மூணு எப்டிங்க எட்டு பேருக்கு பத்தியிருக்கும்
ஜூஸ் ஒன்னு வாங்கிக்கிட்டு ட்டோங்க சைடுல
ஆ. அ
அது அப்பிடி நாங்க ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோ ஏன்னா வெள்ல போயிருக்காமா அப்புறோ நாங்க ரைடு எல்லாமே போனோ அதனால அதிகமாவு சாப்பிட முடியாது வாந்தி எடுத்துட்டா ஐய்அய்யோ அது ரொம்ப பிரச்சனையாயிடு
ஓ அதுவு சரிதா சரிதா இந்த மாரி இடத்துக்குல்லா நம்ம அவ்வளவா சாப்ட்போ கூடாது
அதனாலதாங்க அதே ஆக்சுவலா வந்து எங்களுக்கு பத்திருச்சி நாங் கொஞ்ச கொஞ்சமா சாப்பிட்டுட்டு அப்புறோ ஜூஸ் குடிச்சோ
ஆ
அங்க வாட்டர் ரைடுக்குல்லா போனோங்க அங்க லாக்கருக்கே எரநூரூபாங்க
அச்சுச்சோ என்னங்க இவ்ளோ வெலையா இருக் க்கு
என்ன தீம் பார்க் விசாரிச்சுட்டு தாங்க போனோ கடைசிலா வந்து பாத்தா து இது வெள்ள பேக் கு வச்சரலான் பாத்தோங்க உள்ள ட்ரெஸ் எல்லாமே இருந்துச்சி எங்களோட காசுல்லா இருந்துச்சி
ஆமா ஃபோன்லா நம்ம வேற வச்சுட்டு தான போயிருக்கணு ஃபோன்லா எப்பிடி நம்ம வாட்டர் ரைடுக்கு எடுத்துட்டு போற
ஆ காலையில நாங்க ப்பிடியே பேக் எல்லாமே மாட்டிக்கிட்டு ஒரு ஒரு ரைடுக்காக பேகவச்சுக்கிட்டே போயிட்டு வந்துட்டோங்க இந்த வாட்டர் ரைடுக்கு போறப்பதாங்க ரொம்ப தலவலியா ஆயிடுச்சி கண்டிப் ஆ நம்ம வந்து ட்ரெ ஸ் மாத்திட்டு பேக் ஒரு இடத்துல வச்சுட்டுதா போகுணு அங்க போனா லாக்கருக்கே இரநூறுரூபா கேக்குறாங்க
ஓ அப்பிடிங்களா
ஆ ஒவ்வொரு லாக்கர் பண்ணி ஒரு பேக் குள்ள ஒரு ஒரு பேக்கையா எல்லாத்தியு போட்டு அட்ஜஸ் பண்ணி நாங்க எப்பிடியோ வச்சுட்டோங்க
ஓ சரிங்க சரிங்க
வட்டார் ரைடு சூப்பரா இருந்துச்சுங்க ஜாலியா விளையாடிட்டு இருந்தோங்க நாங்க தண்ணில அதுவு அந்த படிக்கட்டி ஏறி போயிட்டு அந்த நாலாது மாடி ஏறி போய் மேல இருந்து அப்டியே கீழே வரப்பல்லா சூப்பரா இருந் சிங்க
ஓ அத சொல்றீங்களா ஆமாங்க ஆமாங்க நானும் போயிருக்கேன் நல்லா இருக்கும் மேல ஏறுறதே
ஆமாங்க அதுவும் அந்த நாலாவது மடியிலா வச்சிருக்காங்க
ம் அதுல ஏறி ஏறியே நம்ம டயர்ட ஆயிருப்போங்க
அதுவும் இல்லாம அந்த மேட்டு அந்த பலூன் எல்லா வேற எடுத்துன்னு போனாங்க அதுவும் ஒரு வெயிட்டு நம்ம நடக்கறதே ஒரு இது இல்ல இதுலயும் வேற தூக்கினு
ம் ஆமாங்க
அதேதாங்க இதையும் வர கையில எடுத்துக்கிட்டு அந்த நாலு மாடி ஏறி போய் அங்க மேல இருந்து கீழ வரணுங்க கையைக்கால லைட்டா அசைச்சா போதுங்க கை லைட் ட்ட வெட்டிக்குச்சு வேற
அச்சச்சோ என்னங்க சொல்றீங்க
மேல இருந்து ஒரு ரைடுங்க புதுசா தொறந்திருக்காங்க போல நம்ம உள்ள போய் நின்னுக்கணும் இப்டி அடியில நம்ம நிக்கிறோம்ல அந்த அடியில வந்து கதவு மாரி இருக்கா அது அப்டியே ஓப்பன் ஆகி அப்டியே ஃபுல்லா இப்டி உழுறோங்க ஆனா சூப்பரா இருந்துச்சு
அச்சசோ என்னங்க சொல்றீங்க கேட்கவே ஆபத்தா இருக்கு நீங்க ஏங்க அதுல போனீங்க
பாக்க அப்டிதாங்க இருந்துச்சு ஆனா போயிட்டு வந்ததுக்கு அப்றோ தா தெரியுது சூப்பரா இருந்துச்சுங்க அந்த ரைடு நம்ம உள்ள போய் நின்னுகிட்டு சூப்பரா இருக்கும் நீங்க போனீங்கன்னா இத ட்ரை பண்ணி பாருங்க இப்பதான் அத கொண்டு வந்திருக்காங்கங்க புதுசா அதனால சூப்பரா இருந்துச்சு அந்த ரை நீங்க போய் அது அது இன்னும் நாலாவது மாடியா அது அஞ்சாவது மடியில இருக்கங்க நினைச்சு பாருங்களேன் அஞ்சாவது மடியில இருந்து நம்ம கீழ குதிச்சா எப்டி இருக்கும்ன்னு
அச்சச்சோ உயிரே போயிடுமே எ
சூப்பரா இருக்குங்க ஆனா அது லைட்டா நா கைய அசைச்சுட்டேன் அப்டி இல்லன்னா ஒன்னுமே ஆயிருக்காது நான் ஒழுங்கா இருந்துதா அழகா வந்துருப்பேன் ஆமாங்க ஒண்ணுமே இல்ல இப்டி நின்னுனு இருக்காங்க டக்குன்னு நமக்கு கீழே எதுமே இல்ல நம்ம உழு போறோன்னு தெரிஞ்சா எப்டி இருக்கும் நெனைச்சு பாருங்களேன் நீங்களே
ஓ புரியுதுங்க புரியுதுங்க பயமா தான் இருக்கும்
அந்த மாரி டக்குனு இது அயி டுச்சுங்க அது நல்லா இருந்துச்சு அப்றோ கொழந்தைங்க விளையாடுற இடத்துல எல்லா போய் விளையாடி
ஓ அதுவு நல்லாயிருக்கு குழந்தைக்கி தா இங்க நல்லா வெச்சிருப்பாங்க
சூப்பரா இருந்துச்சு நம்ம பெரியவங்கள்து அவ்ளோ மாடி ஏறி போய் விளையாட்றத உட குழந்தைங்களோடது சூப்பரா இருந்துச்சு அதுல போயிட்டு போயிட்டு விளையாடிட்டு இருந்தோங்க நாங்க
ஓ யாரு திட்லயாங்க என்னங்க குழந்தைங்க ஏரியால போய் நீங்க விளையாடி
இல்லங்க எல்லாரு அப்படிதாங்க விளையாடிட்தாங்க இருக்காங்க கடைசியில பாத்தா
ஓ பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க ஆனா குழந்தைங்கள அப்ப நீங்க விளையாடவே விடல இல்லயா
இல்லங்க நாங்க போன டைம்ல அவ்ளோவா நாங்க போன டைம் அவ்ளோவா கொழந்தைங்கல்லா யாருமே இல்லங்க
ஓ செரிங்க செரிங்க
இல்ல இந்த கததாங்க ரொம்போ முக்கியோ வெளையாடிட்டே இருந்தோ பாருங்க என் ஃப்ரெண்டு பின்னாடி இருந்து ஓடி வந் வந்து டக்குனு வலிக்கி விழுந்துட்டா
அச்சச்சோ என்னாச்சுங்க அவுங்களுக்கு
கரெக்டா அந்த இல்லங்க நீங்க வேற அந்த சீசா மாரி வலிக்கி விட்றாங்கல்ல அந்த எட்ஜ்ஜில போய் இடி ச்சிக்கிட்டாங்க போல புருவத்து கிட்ட கரெக்டா கண்ணுக்கு கரெக்ட்டா மேல அந்த புருவத்துல கரெக்ட்டா
கண்ணா என்னங்க சொல்றீங்க எதுவு பெருசா அடி இல்லயே
அந்த வேற வெட்டி கிட்டு அப்டியே ரத்தோ அப்டியே ஊத்துதுங்க தண்ணில்லா அப்டியே ரத்தமா ஊத் ஊத்துதூ அப்றோ அவுங்கள ஆமாங்க அவ்ளோ ஆழமா வெட்டிடுச்சிங்க
அய்யோ அடுத்து என்ன பண்ணீங்க ஃபர்ஸ்ட் எய்ட்லா குடுத்தீங்ளா
ஆமாங்க அங்க அங்கயே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாமே வெச்சிருந்தாங்க அங்க போயி டக்குனு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண போனா இவுங்க அங்க பாத்துட்டு இது ரொம்ப ஆழமா இருக்குங்க நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் தா கூப்ட்டு போகணு ஏன்னா இது தையல் போட்ற அளவுக்கு வெட்டியிருக்கு
அச்சச்சோ நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கலானு வந்த எடத்துல இப்படி ஆயிடுச்சே
ஆமாங்க விளையாட் வே இல்லங்க ஒரு மூணே காலுக்லா இந்த மாரி ஆயிடுச்சுங்க அந்த பொண்ணுக்கு
அஜ்ஜய்யோ ரொம்ப கஷ்டமா இருக்குங்க கேக்கவே
நாங்க க அந்த பொண்ணு போய் கூப்டுக்கிட்டு வெள்ல வந்து அப்றோ அந்தண்ணா ஃபஸ்ட் எய்டு் எதோ மருந்து மட்டு வச்சு விட்டு அந்த ரத்தத்த மட்டு லைட்டா நிறுத்துனாங்க ஆனா அப்பயுமே ரத்தோ அவ கச்சுஃப் வச்சு மறச்சு கூட அந்த கா்ச்சிஃப் ஃபுல்லாவே ரத் தமாயிடுச்சுங்க அவளுக்கு
அச்சச்சோ அவ்ளோ பெரிய அடியா பட்ருச்சிங்ளா
நல்லா ஓ ப்பன் ஆயிடுச்சு நல்லா ஆழ மா அடி விழுந்துருச்சுங்க
சமாளிச்சிங்க நீங்க?
அதுதாந்து அப்றோ அவள கூப்ட்டு போயிட்டு அவுங்க அண்ணனுக்கு தா ஃபோன் பண்ணி இந்த மாரி சொன்னோ இந்த மாரி ஆயிடுச்சிண்ணா வெளயாடிட்டிருந்தோ வழிக்கி கால் வழுக்கி இந்த மாரி ஆயிடுச்சு அவுங்ளுக்கு அப்டின்னோனயு அவுங்க அண்ண வந் தாங்க அப்றோ அப்டியே ஹாஸ்பிட்டல் கூப்ட்டு போயிட்டு ஸ்டிச்சஸ்லா போட்டுட்டு தாங்க கூப்ட்டு வந்தோ நாங்க அப்றோ அவுங்க வீட்ல செம்ம திட்டு வாங்குனாங்க அவுங்க
இது எங்கென்ன இதுல என்னங்க பண்ண முடியு வெளயாடுன் போயிட்டுன்னா அதுல அடிபட்றதல்லா சாதாரணொந் தான
இல்லங்க அவுங்க வீட்ல விடவே இல்ல நாங்க பேசி பேசிதா கூப்ட்டு வந்தொமா
ஓ கூட்டிட்டு போய் நீங்களே இப்டி கீழ விழ வச்சுட்டீங்ளேனு அவுங்ளுக்கு கோவமா இ ருந்துருக்கு
ம் அதுனாலதா போக வேணான் சொன்னென்லா வேற பேச ஆரம்பிச்ட்டாங்க அப்றொ ஆனா எ ப்புடியோ நல்லபடியா ஆனா வந்துட்டோ வீட்டுக்கு அப்றொ கெளம்பி ட்ரெயின்ல கெளம்பி வந்துட்டோங்க
ஓ ஆனா என்னதா இருந்தாலு இது வந்து சந்தோஷமா முடியவேலங்க
ஆ சந்தோஷ மா இல்லன்னாலு அந்த கொஞ்ச நேரத்துல வந்து வெளயாட்னதெல்லா யோசிச்சு பாத்தா அது சந்தோஷமா இருந்துச்சுங்க அவ்ளொதாங்க அத நெனச்சு பாத்துக்க வேண்டியதா நம்ம அதேதாங்க செரிங்க இங்க இங்க என கூப்பர்றாங்க நா போயிட்டு வன்ட்டு உங்களுக்கு அப்பறமா கூப்புட்றேங்க
ஆ சரிங்க சரிங்க போய் வேலைய பாருங்க எனக்கு கொஞ்சொ வேல இரு
ம் செரிங்க செரி வச்சுறவாங்க ஆ செரிங்க ஓகேங்க ஆ